ஆ என்ன பண்றீங்க
ஆ ஃப்ரீயாதாங்க இருக்கோ
அப்பிடியா சே சே சேரிங்க நல்லா இருக்கே நல்லா இருக்கேங்க
ஃபேமில்லா நல்லா இருக்காங்களா
எல்லா நல்லா இருக்காங்க நீங்க வீட்ல எல்லா நல்லா இருக்காங்களா
ஆ வீ்ட்ல எல்லா நல்லா இருக்காங்க
சேரி சேரிங்க நா ஒரு படம் பாத்துட்டு இருந்த
ஓ
அந்த படோ வந்து அதுல வந்து என்னென்னா ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கறாங்க எப்பிடின்னா ஒரு மிஷின் ஒன்னு கண்டுபிடிச்சி அந்த அவங்களுக்கு வந்து அந்த மிஷின் கெடைக்கு அந்த படத்துல அது எப் ப்பிடி யூஸ் பண்றதுன்னு தெரியுமா அப்பிடி இப்பிடின் எல்லா ஒர்க் பண்ணுபோது என்ன ஆகுனா அது ஒரு டைம் மிஷின்னு கண்டுபிடிச்சிருவாங்க
ப்பிடிங்ங்க
ஆ அந்த படத்துல நடந்துச்சி அப்ப அந்த டைம் மிஷின வச்சி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ம் ஃபியு அ பாஸ்டென்ஸ்ல போயி அ யாராது எதாது தொலைச்சாங்கன்னா நாங்க கண்டுபுடிச்சி தர்றோ அப்பிடின் சொல்லி ஊரையே ஏமாத்துவாங்க ஒரு படோ இருக்கு அந்த படந்தா இப்போ ம் பாத் ட்டு இருந்தே என்ன செய் வங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க ஃபிரெண்ஸு
ஆ
ஒருத்த வந்து உக்காந்துருவா முன்னாடி யாராது எதாது தொலச்சிங்கன்னா எங்கிட்ட கேளுங்கன் சொல்லி ரெண்டு பேரு ப்ளூடூத்ல கனெக்டடா இருப்பாங்க யாராது உனக்கு ந செயின் வந்து நேத்து சாயந்தரோ தொலச்சிட்டே அப்பிடின் சொல்லு போது உங்ள்ள உன்னோர்த்த இருப்பா அந்த மிஷன்ல உக்காந்து என்ன செய்வானா நேத் த்து சாயந்திரோ போய் அந்த செயின் எங்க தொலச்சாங்களோ அந்த எடத்த கண்டுபுடிச்சி சொ இவங்கிட்ட சொல்லிருவா அது வந்து செடிக்கு பின்னாடி இருக்குது நீங்க போனீங்கன்னா எடுத்துக்கலா அப்பிடின் சொல்லி இவ சொல்லு போது போய் இவங்க கட்டா எதோ அருள்வாக்குற சித்தர் ஏதோ சொல்றதெல்லா பழிக்குது அப்படி சொல்லிட்டு நறைய காசு அவங்களுக்கு குடுப்பாங்க
அப்படியா
உம் கொழந்தங்க காணாம போயிருக்கு அதெல்லா கண்டுபிடிச்சு குடுப்பாங்க அந்த மாரி ஒரு படோ அதுல இருந்துச்சு
ஆ
ஆ எனக்கு அதனாலதா சட்டுணு உங்க ஞாபகோ வந்துச்சா உம் திடீர்னு உங்க கையில ஒரு டைம் மிஷின் கெடைக்குதுன்னு வெயிங்க
அப்படின்னு
உம் என்ன பண்ணுவீங்க
நா என்ன பண்ணுவன இங்க இருக்கிற இந்த காயின்ஸ் அப்படிதா இருக்கணு நைன்டீன் நைன்டி டூல கிரியியேட் பண்ண காயின்ஸ் அதுலா
அத வெச்சு என்ன பன்ரது
ஆ அதெல்லா நெறையா ஏ கலெக்ட் பண்ணி பா பாஸ் அந்த மிஷின் யூஸ் பண்ணி அப்படியே பின்னாடி போய் இந்த லேண்ட்ஸ் கோல்டு அதல்லா வாங்கி வச்சிருனு பாதுகாப்பா வச்சு
ஓ ஓ நல்ல ஐடியாதானா சூப்பர் அவங்க எ அத பண்ணல ஆ அந்த படத்துல அவங்க ட்ரை பண்ணாங்க பழைய கோல்டு எல்லா வாங்கலானு ட்ரை பண்ணாங்க அப்ப என்ன தெரியுமா ஆச்சு அப்போ என்னன்னா அவங்ககிட்ட இப்ப இருக்கிற பணோ தனே வெச்சிருப்ப ப்பாங்க இப்ப இருக்கிற நோட்டு தன கையில வெச்சிருப்பாங்க ஒரு ஆய ரூபா அந்த காலத்துல ஆய ரூபா குடுத்த பத்து சவரன் வாங்கலான்னு வச்சுக்கலா பத்து பவுன் வாங்கிக்கலான்னு வச்சுக்கலா இப்ப இருக்கிற ஆயிர ரூபாயை கொண்டு போய் அந்த காலத்துல போய் குடுத்தா அவங்கள வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏதோ கள்ள பணோ கொண்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு
அப்படிங்க அதனாலதாங்க நா வந்து நா பாஸ்ட்ல ரொம்ப முன்னாடி உருவாக்குன காயின்ஸ் ரெண்டு ரூபா ஒரு ரூபா உண்ணுமே பயன்பாட்டுல தா இருக்கு
இப்போமா
ஆ இருக்குங்க ந காயின்ஸ்ல சில காயின்ஸ் பாத்தீங்கன்னா நைன்டி நைன்டி டூ அப்படின்னு டூ ருபீஸ் கைன்ஸ்ல பாத்திருக்கே
செரி
அதெல்லா கலெக்ட் பண்ணி பாஸ்ட்டுக்கு போயி அப்படியே லேண்டஸ் இந்த மாரி எல்லா பல்கா வாங்கி
ஓ கரெக்ட்டு அப்போ ஃபர்ஸ்ட்டு வேல வந்து அந்த காயின்ஸ கலெக்ட் பண்ணனு அந்த அமௌண்ட வந்து கலெக்ட் பண்ணணு எப்படி பண்ணுவீங்க
அந்த சின்ன சின்ன கடையில்லல்லா போயிட்டு அ கேட்கணு அது மாதிரி நெறைய அலைஞ்சு டீம் கிரியேட் பண்ணி அப்படி போகணுங்க
ம் நீங்க வந்து அப்ப போனா போய் ஏதே ஒரு வேல பண்ணிதா நீ சம்பாதிக்கணு
ஆமாங்க
இல்லையா ஏதோ ஒரு வேல பண்ணணு வேலை பண்ணி சம்பாதிச்சு அந்த காச சேத்தி வச்சு ஆனாலு அப்ப அந்த காச சேத்தி வெக்கிறது ரொம்ப கஷ்டோ டெரெக்ட்டா இப்ப அந்த பணோ இப் இப்ப நம்ம கையில இருந்துச்சுன்னா அத பண்ணலா
ஆமாங்க அது ஈஸியா முடிஞ்சிடு டேரக்டா இருந்துச்சுன்னா
அந்த காசு நம்ம பழைய காசு எல்லா நம்ம பாத்ர எல்லா வெச்சிருந்தாங்கன்னு வைங்க பார்ட்டி எல்லா அந்த காசு ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அத கொண்டு போய் ஈஸியா வாங்கிக்கலா
ஆமாங்க இந்த மாதிரி டைம் மஷின் கான்செப்ட் எல்லா அந்த பொ கார்ட்டூன்ஸ் மூவிஸ் பாத்துருக்கே மூவிஸ்ல
ம் நெறையா வந்திருக்கு படத்தலயுமே வந்து நெறையா வந்திருக்கு ம் ஃபியூச்சருக்கு போய் பாக்குற மாதிரி எல்லா இப்ப படம் வந்திருக்குது ஃபியூச்சர்ல எப்டி இருக்கு அப்டிங்கிற மாதிரி எல்லா நெறையா படம் வந்திருக்கு
ஆமாங்க ந நெறையா படம் இப்போல்லா வந்து டெக்னாலஜி வளந்தங்காட்டி ஈஸியா பாஸ் ட்டு ஆ ஃபியூச்சர்ஸ் அதெல்லா எடுத்துடுறாங்க
எனக்கு என்னன்னா இப்போ இந்த மாதிரி டைம் மிஷின் சொல்றது வந்து ஒரு கற்பனைதான் இல்லையா அது உண்மையிலே அப்டியெல்லா ஒண்ணு பண்ண முடியாது ம்
இல்லைங்க அது இயரு அ கொண்டு வரலா அப்டின்னு சொல்லிட்டு இருக்காங்க லைட்டோட லைட்டோ ஸ்பீடுக்கு நம்ம ஈக்குவலா டிராவல் பண்ணோம்னா நம்மோ போகலா அப்டின்னுங்க
கரெக்ட் அந்த அது நானு அந்த கான்செப்ட்ட நானு பாத்தேன் இருந்தாலு நம்ம மனிதர்கள் வந்து அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ்ன்னு வந்தா தான ஒரு நாளை கணக்குக்கு நம்ம வளருவோம்
ஆமாங்க
ம்
இதாங்க நம்ம இந்த உலகத்துல இருக்கவ நமக்கு வந்து இந்த கரெக்டா கா போயிட்டு இருக்குங்க இப்ப வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்டி பிரசன்ட்ல இருக்கு
ம்
மேடம் ஓந்த ஏலியன்ஸ் எல்லா வந்து ஏதோ ஒன்னு நம்ம பூமியை வி ட்டு வெளிய போய் எவ்ளோக்கு எவ்ளோ தூரமா போறமோ அவ்வளோக்கு அவ்வளவு தூர மெது பாஸ்ட்ல தா நம்ம இருக்கோ இப்ப ஏதோ ஒரு பிளானட்ல இருந்து பாத்தோம்னா நம்ம வந்து இப்பதா வந்து ரைனோசர் காலத்திலயே இருப்போ
ம் ம்
இப்ப இன்னொரு விசயோ இது இது சொல்றாங்கன்னா ஏலியன்ஸ்ல யாரும் இல்ல அது ஃபியூச்சர் மனுசங்க அப்டின்னு சொல்றாங்க
ம் ம் ம்
வெளிய இருந்து பாத்தோம்னா உல உலகத் துகுள்ள பாத்தோம்னா அது வந்து நம்ம பாஸ்ட்ல இருப்போம் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க
இருக்கலா இருக்கலா கரெக்ட் தா இப்போ ஒரு டைனோசர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலா அது இருந்த பீரியட்ல வந்து மனுஷங்க இருந்தாங்களா
இல்லைங்க அப்ப இல்ல
இல்ல அப்ப என்னன்னா அதுக்கப்புறம் நமக்கு கெடைச்சது வந்து அதோட எலும்புகள் மட்டும்தானே கெடைச்சது
ஆமாங்க
அத வச்சு அதோட உருவம் இப்டிதா இருக்குங்கிறது வந்து நம்மளோட கற்பனை தா இல்லையா
இல்லைங்க அதெல்லா வந்து டி என் ஏ அத ஸ்ட்ரக்சர்ஸ்லா ஏ பில் ப்பனியே அவங்க பாத்தருக்கங்க
டி என் ஏவே வெச்சுப் பாத்தா அதோட உருவம் அதோட ஃபேஸ் அமைப்பு அதோட கலர் குடுக்கறது அதுக்கு இவ்ளோதா சதை இருக் குங்குறதல்லா பிக்ஸ் பண்ணதெல்லா நம்ம தானே சதை வந்து எவ்ளவு பெருசா குண்டா கூட இருந்திருக்கலா
ஆமாங்க அது கொஞ்சோ கொஞ்சோ மாறி வர்றக்கு வாய்ப்பு
மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்சாட்டா அத சொல்ல முடியாது
ஆமாங்க
ம்
அ டெக்னாலஜி எல்லா போற போக்கு பாத்தோம்னா எங்கேயோ போயிருது ஆ நைன் டின் எயிட்டிஸ்ல்லா எதுவுமே இல்ல வண்டியே எதுவுமே இருக்காது வீட்டுக்கு ஒரு வண்டி கூட இருக்காது
ஆமா
இப்ப பாத்தோம்னா வீட்டுக்கு ஒரு ரெண் ஒரு வண்டிக் குறயு ஆ எல்லா வீட்லயு எப்டியது லோனாவது போட்டு கார் வாங்கியிராங்க
ஆமா ஆமா முன்னாடி எல்லா அப்டி இல்ல ரோ வீடுன்னு கட்டணுனா யாருமே பெரு சா அந்த அளவுக்குல்ல ஈடுபாடு இருக்க மாட்டாங்க எங்க வீட்டுல எங்க ஃபாதர்ல அப்டிதா பெருசா யாருக்குமே அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு எல்லா என்னன்னா இருக்கறக்கு ஒரு வீடு இருந்துச்சுன்னா போது பெருசா எடோ வாங்கி சேத்தி வெக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லா அப்ப யாருக்குமே இல்ல ஆ கடன் இல்ல கடன் இல்லாம இருக்கணுங்கறது ரொம்ப எதிர்பாத்தாங்க அந்த டைம்ல எல்லா கடனே இருக்கக்க கூடாது அப்டிங்கிறது மெயின் கான்செப்ட் ஆ ஒரு வீடு இருந்துச்சுனாலே போது அதுக்கடுத்தது புதுசா எடமோ அதெல்லா வாங்கி வக்கணுன்னால யாருமே நென க்கல அந்த காலத்துல அப்டித்தா நடத்துனாங்க ஆனா இன்னொன்னு என்னன்னா ஒரு வீடு கட்டணும்னா ஒரு சின்னதா ஒரு ரெண்டு ரூம் ஒரு சிமெண்ட்ஷீ்ட் போட்டாலே அந்த வீடு வந்து கம்ப்ளீட்டு ஓடு வச்சாலே வந்து அந்த வீடு முடிஞ்சது அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அவ்ளதா ஆனா இ ப்ப வந்து வீடு கட்டணுனு நெனைச்சா ஃப்ஸ்ட்டு வேல லோனு நம்ம கையில வெச்சு காசு கட்றதெல்லா கெடையாது லோனு அதுக்கப்புற தா கண்டிப்பா ஆர் சி போனு அதுக்கு மேல ஒண்ணு எடுக்கணு அதுக்கு மேல ஒண்ணு எடுக்குனு சொல்லிட்டு இப்டி போயிட்டே இருக்குது
ஆமா இப்ப க ட்ற வீடுல லோன் அப்ரூவ் ஆனாச்சா நம்ம வீட்டு அழகா நம்ம கட்டம் க ட்டுவோ அப்டின்னு சொல்லி நம்பிக்க வந்த மாரி இருந்துச்சுங்க
ம் ஒரு வீடு கூட இப்ப கட்டுறவங்க வந்து ஓட்டு வீடு கட்டவே மாட்டேங்கிறாங்க இல்லயா காலெல்லா அப்டி மாறிடுச்சு
ஆமாங்க இன்னுமே அந்த ம மல மலயாளம் அந்தப்ப இருக்கிறவங்க எல்லா கேரளாலில இருக்கிறவங்க எல்லா ஓட்டு வீடுலா கட்டுறாங்க
முன்னாடி வீ அந்த ஓட்டு வீட பாத்தா ரொம்ப சூப்பரா இருக்குது ஒரு நாலஞ்சு ரூம் உள்ள இருக்கு எல்லா பெஃசிலிட்டிஸும் உள்ள வெக்கற மாரிதா இருக்கு கிச்சனுக்கு ஒரு ரூமு பெட் ரூம் அந்த மாரெல்ல நெறைய டிவிஷன் இருக்குது அந்த அவரு ஹில் ஸ்டேஷன் நேத்து நீங்க சொன்னீங்க இல்லையா அங்க நானும் அவங்களோட பழய வீடு ஒரு கீழே இருந்திருக்கு நெறைய ரூம் திரும்பி பாக்கற எடோம்ல்லா ரூம் ரூமா போயிகிட்டே இருக்குது அவ்ளோ பெரிய வீடு அது
ஆமாங்
ஆனா அந்த காலத்துல அத ஃபுல்லாவே சி சாணி போட்டுதா வழிக்கணுமா
ஒன்
தர வந்து ஷேப் கூட பண்ணிருக்க மாட்டாங்க அதாவ்து இந்த சிமெண்ட் மே கூட ஊத்தி ஸ்ட்ரெய்ட் பண்ணிருக்க மாட்டாங்க கல்லுக்கல்லா கல்லுக்கல்லா அப்டியே தெரியு
எங்க ஊர்ல கூட சிந்த மாரிலா வீடு இருக்குங்க ஓட்டு வீடுலா இன்னமே நெறைய வீடு ஓட்டு வீடு பாக்கலாங்க
ஆமா நல்லா இருக்கு ம் அங்க இருந்து இருந்து உங்க வீடல்லா நல்லா இருக்கும்மாக்கு
எங்க பக்கத்து அந்த ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து வெறும் டுவெண்டி செவன் டு வெண்டி டூ வன் தௌசனுக்கு வந்து இப்ப வீட கொடுத்துட்டாங்க
டுவெண்டி ஒன் தௌசண்ட்கா
டுவெண்ட்டி செவன் தௌசண்டக்கு அப்ப அந்த காலத்துல கொடுத்துட்டேங்க
ஓ ஓகே ஓகே ஓ கரெக்ட் கரெக்ட் புரிஞ்சுது ஆ
கட்டி வித்துட்டாங்க இப்ப பாத்தோம்னா அந்த வீடு கிட்டத்தட்ட ஒரு டுவென்டி லேக்ஸு ஃபிஃப்டீன் அபோவே இருக்கு எல்லாமே அப்பத்து இருந்தவங்களுக்கு இந்த இது புரியலைங்க
ஆமா ஆமா ம் ஆனா இப்பாவாது என்ன பண்ணணு சொல்றே இப்பவாது நா மணி எதாவ்து வந்து யூஸ்ஃபுல்லான விதத்துல வந்து செலவு பண்ணணு கையில காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு அத வெட்டியா செலவு பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களே ஆ கொஞ்சோ நீங்க ஃபியூச்சர்ல வந்து நம்மள எல்லாரு திட்டுவாங்க அந்த காலத்துல நீங்க எடோ வாங்கி வச்சிருக்கலாம்ல கோல்டு வாங்கி வச்சிருக்கலாம்லனு சொல்லி நம்மள திட்டுவாங்க
ஆமாங்க
ம் சேரிங்க என்ன பாருங்க அமௌண்டல்லா இருந்ததுன்னா எடோ வாங்குறக்கு பாருங்க எடோல்லா நம்ம இப் விக்கிற மாரி வாங்க முடியாது
ரொம்போ கஷ்டொங்க
உம் சேரிங்க சேரி ஓகேங்க பாக்லாங்க ம்
ஓகேங்க
செரி ம் வச்சறேங்க பாய்
ஓகே